ஹலோ ஹலோ
ஆ கேக்குதாமா ம் தோ இப் இப்பதா சாப் மேல் வேல செய்யலா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேப்பா
சேரி சேரி என்ன சமைக்கிறீங்க
கொழம்பு
சொர்க்கா கொழம்பு எல்லாமா வெப்பாங்க
ஆனா எப்ப பாத்தாலு கூட்டே வைக்க ஒரு நாளைக்கு கொழம்பு வெக்கலா தா ஆரம்பிச்சா என்னது
சேர் சேரி பாப்பா கீழ விழுந்தது எப்படி இருக்குது
மா மூக்குல மட்டு நல்ல காயோ மத்தபடி வேற ஒண்ணு சரியா போச்சு எல்லா தூங்குது ம்
மாத்திர ஏதாச்சு குடுத்தாங்களா இல்ல மருந்து ஏதாச்சு
ஆயில்மெண்ட் ஆயில்மெண்ட் போட்டிருக்கே பாப்பாக் ப
அ
பரவால பாயல் மட்டு போட்டு கொஞ்சோ கொஞ்சோ காஞ்சிட்டு வருது
சேரி
பின்ன என்ன பண்றது ஓடியாடி விளையான்ட்டு சுதல அப்போ
ஆ கொழந்த கீழ மேல உழு அதாம வளத்த முடியாதுமா கொழந்தைங்க எல்லா கொழந்தைகளு அப்டித்தா என்ன இது கொஞ்சோ குறும்பு ஜாஸ்தி ஆ வேற ஒன்னு இல்ல
சேர் சேர் பெருசா எது அடி இல்லல
சல ஒண்ணு இல்ல
அந்த வாயோட இதுல அடி வந்துன்ச்
அதுக்கு நெய் வச்சம்லப்பா நெய் நெய் வச்சம்ல வாய்க்குள்ள அடிபட்டுச்சில இவ்ளோ ரத்த வந்துச்சுல அதுக்கு தேங்காண்ணெயு நெய்யு தா வெக்கிணு வாயில் குல்ல எல்லா மருந்து போடக்க கூடாது
அ
அதனால தேங்கா எண்ணெயு நெய்யு வச்சி வச்சி அப்படே சரி பண்ணிட்டு அது ஒன்னு பிரச்சன இல்ல அது அப்படியேச்சி கொழந்ததான தெரியாது பெருசா சாப்பிட சாப்பிட சரியாயிரு ம் சரி ஆயிருச்சு உங்ளுக்கு அதெல்லா சரி ஆயிருச்சு இந்த மூ புண்ணு மட்டுந்தா இருக்கு
ஒ
அ மத்ததெல்லாம்
தெனமு பின்னாடி சத்தமா கேக்குது
பேன் சவுண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா இந்த கவர் சவுண்டா கவர் எடுத்து உள்ள வெ சேந்த சவுண்டா இருக்குனு நெனைக்கிற
சேரி சேரி நானு எதுவு சமைக்கல நான் இன்னைக்கு முடியலல்ல பீரியட்ஸ் இருக்கு சேத நீங்க எதாச்சு வெச்சீங்கன்னா அவர் சாப்ட சொல்லிக்கலா அ வீட்டுல எதோ வேலை பார்த்துட்டு இருக்கறாரு
ஆஹ் நான் சமைக்கத்தானே போறேன் நீ அங்க போய் தனியா செய்யாட்டியென்ன முடியாத்தோட
ம் பேசாம ரசம் மட்டும்வச்சு எடுத்துவந்துட்டு பருப்புரசம் சோர் சேர்த்து வச்சுட்டீங்க அத்தா ஒரே சத்தமா இருக்குதுக்கா
இருபாப்பா நான் எந்துருச்சு வந்து உக்காரேன் ஃபேன் சவுண்டுன்னு நெனைக்கிறேன் டர்ர்ருன்னு விசிலு விசிலுமா குக்கர் விசில் சவுண்டு
சேர் சேரி
கிச்சன்ல வேல இருக்கே ஆஹ் அந்த சவுண்டு இப்போ
இப்பவு அப்டி தான் இருக்குது
அ அப்ப போன்ல ஏதாவது சவுண்ட் தெரிலயே குக்கர் சவுண்ட் தான் வருது வி விசில் விசிலு சவுண்டுதான் புசு புசுருக்குது
சேர் சே
ஆஹ் ஆஹ் கொஞ்சம் பருப்பு ரசம் வச்சு வ ஆஹ் வடகம் இருக்குதா நம்ம வீட்ல பேட்டு வடகம் ஆஹ் அததெதாவது செஞ்சுட்டு வா நான் இங்க குழம்பு வச்சு ஆஹ் ஆஹ் சேரி சேரி உடம்புக்கு வேர அதான் என்ன நீ உனக்கு உடம்பு நானும் அத்தான்மா சொரக்கா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோ இன்னு கட் பண்ணல இன்னு மேல தான் கட் பண்ண போறேன்
சொரக்கா கொழம்பு அப்புறம் சைடிஷ்க்கு
ய
ச்சேர் சேர்
பறந்தான் வாங்கிட்டு வந்தேன்
பின்ன பத்தேன்னா செய்ய முடிய மாட்டேங்குதுல
மா இன்னக்கு என்னாள முடியற நேத்தே மீன் குழம்பு வச்சு சிந்தாமணி போட்டு சாப்பாடு ரசம் வச்சு த அப்பற எங்க அம்மா அது என்னமோ பவுடுரு கொண்டு வந்துச்சு கூல்
நேத்து அங்கதான் சாப்ட்டாங்களா பாட்டியும் தாத்தாவும்
இல்ல நா குழம்பு மட்டும் எடுத்துட்டு போய்ருசு நேரமாய் நேர அன் டைம்ல சாப்ட்டா சேறதில்லேன்ட்டு அப்பதான் தோச சாப்ட்டாங்கல்ல
ஆமா
ஆஹ எனக்கு அது போதும்னு சொல்லிருச்சு ஹ அப்புறம் என்ன பண்ணுச்சு சேரின்ட்டு கொஞ்சம் கொழம்பு மட்டும் குடும்பா நான் போய் வெரும் சோரு வச்சுக்கறேன் அப்டின்டு கொழம்பு மட்டு எடுத்துட் போச்சி.
செரி செரி நா அப்றம் மாத்தரை போட் அப்றம் தூக்கம் வருதுன்னு வன்ட்டேன்ல. செரி இருப்பாங்க போலன்னு நெனச்சே நானு.
இல்ல சாமி. நாலு நாலரைக்கு எல்லாம் கெளம்பிட்டாங்க. அந்த சாய் கோயிலுக்கு போணுன்னு சொல்லிட்டு நால் மணிக்கெலா கெளம்பிட்டாங்க. கோமில் நட திறப்பான். ஊஊ வுன்னு உரிஞ்சுட்டே இருக்குற இன்னு சரியாகலையா
ஆஹ் மத்த கி பாக்கலா கோயிலுக்கு வேற போணு இவரு வேற கூப்பிட்டு போ சொல்லிட்டு இருக்கற செரி எங்கேயுமே போறது இல்லல்ல கொஞ்சமாச்சி எங்ககாச் சோ வெளிய போயிட்டு வரலாம்னு நெனச்ச
அதல்லா சாயந்தர வெயில் தாழ்ந்து போங்க போங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க வெயில் தா
அஹ் கோயில் இன்னேர தொறந்திருக்குமா ட்டாங்கல்ல
ஆஹ் ஆறு மணிக் கோயிலு திறந்திருக்கு போது போயிட்டு வாங்க நா அதுக்குள்ள அவள எல்லா குளிக்க வச்சு ரெடி பண்றன்
சரி சரி
உ கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க
உம்
கொஞ்சம் கிரேவி வேற மிச்சம் இருக்குது. பேசாம சப்பாத்தி போட் சாப்ட்லாமான்ட் தொண்ட எனக்கு வாய்க்கு எதுவ்வுமே புடிக்கவே மாட்டேங்குது.
ஆஹ
ஆமா, கொஞ்சுண்டு வச்சது இருக்கு. குத
ஆஹ்
அன்னைக்கு நேட் சப்பாத்தி போட்டிருந்தானே சொன்னே அந்த கிரேவி கொஞ்ச மிச்சருக்குதா ஏதோ சாப்பணு போலே இருக்குது அ எனக்கு
சேப் சாப்பாத்தி இது ஒரு பேக்கெட் இருந்தா போட்டு வீங்க
சப்பாத்தி பாக்கெட் வாங்கல இன்னிக்கி.
செரி முடிஞ்சா ரசம் வைய் இல்லன்னா ஒரு சப்பாத்தி பேக்கெட் வாங்கி போட்டு கிரேவி ஒனக்கு பத்தும் அப்டிருந்திச்சின்னா சப்பாத்தி
எனக்கு சாப்பாடு சாப்டவே பிடிக்கலக்கா
ஆனா சளி புடிச்ச வரைக் கொஞ்சொ ரச ஊத்தி சாப்டினா நல்லா இருக்கு
து சாப்பாடே புடிக்கல சாப்பாடு திங்கணுமானு ருக்குது
சே காச்சல எடுத்த சப்பாத்தி இல்லாப்பம் ஆ கார் அடிக்குது சளி புடிச்சிருக்குது அப்டின்ன சப்பாத்தி தா சாப்பிட முடியாது ரெச சாப்பாடு ஒரு வாய் சாப்பிட்லா உனக்கு எப்டி
எனக்கு சாப்பாடுதா சாப்டவே புடிக்கல
சரி அப்போ ஒரு பேக்கெட் சப்பாத்தி வாங்கு வாங்கி போடு சரியா சப்பாத்தி சப்பாத்
புரியல
ஒரு பேக்கெட் சப்பாத்தி வாங்கி வந்தக்கு போடு நான ஒரு பேக்கெட் அதுனல என்ன எல்லாம் கொழம்பும் தயிரும் ஊத்தி சாப்பிடு அவ இன்னும் வரானு தெரில போன் பண்ணாளா உங்கண்ணி அவுங்க நல்லா காச்சல் அல்ல ஆஹ் ஆமா அதனாலதா எந்துருச்சு போயிட்டா ஆஹ் ம்
பின்ன பாப்பாக்கூ ஒட்டிருல்ல அவளு குட்டி பாப்பால்லத்த
என்னமா பண்றது சின்ன கொழந்த அப்புறோ என்ன பண்ண முடியு சொல்லிட்டா வரு ன்னா வரோ
பின்ன என்ன பண்றது
உம்
எந்திரிச்சிருச்சா
என்னடாம புரியல இல்ல சலிப் இப்பதா தூங்க வச்சு போட்டு அரிசி வச்சிருக்கே பாப்பா எந்திரிக் எந்திரிக்கில இப்பதா தூங்க வெச்சுட்டு வேல பாக்கறே ஆ ஆமா தூங்க வெச்சுட்டு தா அரிசி களிவி வெச்சே அந்த சவுண்டு தா உனக்கு புஸ் புஸ்னு கேட்டுச்சுன்னு இந்த பக்கோ வந்து உட்காந்தே
சேரி சேரி
உம்
நைட்டுக்கு என்ன செய்றீங்க
மோதல்ல பாப்போம்மா நைட் கதய நைட் பாக்லா உம் அந்தா யோஸ்சிட் நைட்டு் சப்பாத்தி வாங்கிக்லாமா யோசிக் கிறே மாமா அந்தான ஒரு பேக்கெட் சப்பாத்தி மே கடையில ஒரு பேக்கெட் குருமாவ வாங்னா நல்லா போது ஒரு நேரத்துக்கு
உம்
நீ சப்பாத்தின்னவுடனே எனக்
அண்ணி இருக்கும் போது அங்க அவுங்க கடையில வன்ட்டு இது வெப்பாங்கல்ல த காளான் குருமா வச்சாங்கன்னா அது வாங்கிப்போ அதனால அது தெரியாது
ஆஹ
இப்ப அவங்க இருக்கிறதுனால நான் முக்கால்வாசி போறதுல
அவுங்க க்க குருமா நல்லா இருக்குமான்னு தெரில அவங்க வக் வை. க்கிற குருமா நல்லா இருக்குதான்னு தெரியலையே ம்
இதுவே அண்ணா வைப்பாரு அதனாலாதான் எனக்கு பிடிக்கும் காளான் குருமா அண்ணாதான் வைக்குவாரு
உஹம் உஹம்
அதனால தான் எனக்கு புடிக்கும் அது நான் எப்ப வச்சாலும் அதனாலதான் எனக்கு வேணும்ன்னு சொல்லுவேன்
சரி சரி சரி சரி
மாத்தர போட்டே
சரி சரி மாத்தர போட்டுட்டு மாத்திர போட்டுட்டே சும்மா போண நோண்டிட்டு இது பண்ணிட்டுலாம் இருக்க கூடாது மாத்திர போட்டா ஒரு அரை மணி நேரம் நல்லா தூங்கணும்
ஆஹ் ஆமா பேசாமது எத பண்லாமானு யோசிச்சு தா
உம் ஆ
எப்படியும் சாயங்காலம் போறதுக்கு டைம் இருக்குது பாத்துக்கலாம் அப்படினு விட்டுட்ட
அதான் ஸ்கூல் லீவ் விட்டதும் போச்சு இந்த பசங்க கிட்ட ஒண்ணுமே முடியல வாசப்படிக்கிட்டேயேதா கத்திட்டு இருக்கறானுங்க என்ன சொல்றது சவுண்டு பந்து விளையாடுறாங்க வெளியில பசங்க வேற இடத்துல விளையாடுறானுங்களா ஒரே சவுண்ட் பயங்கரமா
ஆஹ்
ஆஹ கதவ சாத்திவுட்டு உக்காந்த
பசங்க தானா
சின்ன குழந்தைகலா சத்தம் போட்டு விளையாடதுப்பா பேசாம இருந்துக்குங்க அதுக்கெல்லா விளையாடுங்க ஏதோ ஒரு நேரம்தா கத்துங்க இந்த பெரிய பசங்க விளையாடுறானுங்க அவனுக்குதா கத்திட்டே இருப்பானுங்க சின்ன பசங்கல அதுக பேசாம விளையாடிட்டு இருக்குங்க
ஹ்ம்
ஓ ஆமா அது அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இங்க ஒளிஞ்சுக்கிட்டு கத்திட்டு அது அதுக சவுண்ட் ஒண்ணு பெருசா இருக்காது பெரிய பசங்கதா
சேரி த்த நா போய் தூங்கி எந்துருச்சு கூப்பறே
சேரி கொன் நேரோ தூங்கு
சேரி த்த ஆஹ்
ம்